ஆ
அய்யயா
ஆ கேக்குது சொல்லுங்க ஹலோ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க நீங்க
ஆ நானு நல்லா இருக்க ஹலோ நா பேசறது கேக்குதுங்ளா ஆ கேக்குது ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ என்ன பண்ணிட்ருக்கீங்க ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதுங்ளா பிரதர் கேக்குதுங்ளா இல்லையா ஹலோ ஹலோ
ஹலோ
பிரதர் பிரதர் கேக்குதா நா எவ்ளோ நேரோ ஹலோ ஹலோ சொல்லிட்ருக்கே
இல்ல நானுல்லா பேஸ்ட்டுக்க உங்களுக்குதா கேக்கலன் நெனைக்கத இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ம்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா மொட்ட மாடிக் போயிட்ருக்கே துணி எடுக்கலான்ட்டு காய வச்சது அப்டே இருந்துச்சு மேல
ஓகே ஓகே நான் சும்மா ஒக்காந்துட்ருக்கே
ஒ
நீங்க மேரீடா இல்ல
இல்லல்ல நா இப்பதா காலேஜ் முடிச்சிருக்கே வேலைக்கு போனதுக்கு அப்புறதான் நீங்க
ம் நா வன்ட்டு மேரிடு நா அதெல்லா முடி ச்சாச்சு நா நர்சிங் படிச்சிருக்கே
ஒ நான் பி சி ஏ படிச்சே ஆர்ட்ஸு
ஆ இப்ப வன்ட்டு குட்டி பைய இருக்கா அதனால ஒர்க போல நெக்ஸ்ட் மன்த் இருந்து போனு
ஓகேங்க
நீங்க இப்ப எங்க ஒர்க் போயிட்ருக்கீங்க ப்ரோ
நா வந்து இங்க ஏற்காட்ல இருக்கே ஸோ இங்க ஒரு வேல வந்து வந்தருக்கே இப்போதைக்கி
ம் ம் இல்ல வெளிய ஏதாது சும்மா சுத்தி பாக்க வந்திருக்கீங்களா இல்ல
இ ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல இங்க ஒர்க் எனக்கு சோ அதனால வந்தர்க்கேங்க
ஓகே ஓகே ஓ செரி செ
அன்ட
ஃபுட் எல்லா வன்ட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்ளா இல்ல சமைக்கணுமா
எங்களுக்கு இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டு செய்வாங்க மத்தபடி கெஸ்ட்டுக்குல்லா வெளிலதா வெளிலதா எதுனாலு ஆட்ரு பண்ணிதா
ம் ம் ட்ரெஸ் எல்லா வந்து நீங்களே வாஷ் பண்ணிக்கணும்ங்களா
ஆமா அதெல்லா நாங்ளேதா பண்ணு
உங்களுக்கு ரூம் இந்த மாதிரி ஏதாது ப்ரொவைட் பண்ணிருக்காங்ளா
ஆ எங்களுக்கு தனியா ரும் இருக்கு நாங்க ஒரு மூணு பேர் ஸ்டே பண்றோ எங்க மூணு பேர் தனியா ரும் இருக்கு
அதா ரென்ட் அ
இல்ல ரென்டெல்லா இல்ல ஹோட்டல்யே எங்களுக்கு தனியா இருக்கு ம் அவங்களே குடுத்துவாங்க ஃபுட் மூணு வேள அவங்களே ப்ரொவட் பண்ணிருவாங்க சோ அதலா எது ப்ரச்சன இல்ல டி வி இருக்கு ஒய்ஃப் அதெல்லா ஓகேதா ஏன்னா ஃபுட் அவங்களே இ ப்ரொவைட் பண்ணிருவாங்க சோ ஃபுட் தெலவு நம்மளுக்கில்ல அதுக்கப்புறோ பே ப்ளேசு குடுத்துறுவாங்க அதுவு நம்ளுக்கு ப்ரச்சன இல்ல இப்ப வல செல்ட் இப்பதா நா காலேஜ் முடிச்சுட்டு ஃபிரஸ்சா சேர்ந்திருக்கே சோ அதனால எனக்கு ஒண்ணு பிரச்சன
ப்ரோ கேக்குறேன் தப்பா நெனச்சக்காதீங்க உங்களுக்கு எவ்ளோ சேல்ரி குடுக்குறாங்க
ஃப்டின் கே
ஒ
ம்
இப்போ ஓகேவா இருக் ல்ல
எனக்கு இது இப்போதைக்கு ஒரு சிக்ஸ் மன்த்க்கு நா வேல செய்வே நெக்ஸ்ட் நா கோர்ஸ் பண்ணா அது முடி ஐ டி பக்கோ போயிடுவே சோ அந்த ஆறு மாசோ ஒரு ஆறு மாசத்துக்குக்கு அவ்வளதா
ம் ம் ம்
கோர்ஸ் முடிஞ்ச்சுனா நா ஐ டி பக்கோ போயிடுவ
நா அம் ஒரு சில பசங்களுக்கு வந்துட்டு வீட்ல கமிட்மெண்ட் இருக்கு ம் இந்த பைக்கு இந்த சீட் கட்டுறது இந்த வீட்ல ஃபேமிலி இஸ்சு எதாவது இருந்தா இல்ல சிஸ்டரு பிரதர் அந்த மாரி இப்ப அவுங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் குடுக்கறது இல்ல மே ரீட் பண்ணுனா இந்த நக சீட்டு கட்டுறது அப்புறோ வன்ட்டு இந்த விவச சாயோ இந்த மாரி எதாது இருந்துச்சுன்னா அதுக்கு குடுக்கணு அம்மா அந்த மாரி இருந்தாங்கன்னா சங்கோ இந்த குழுவல்லா இருக்குமே அதுக்கெல்லா அமொண்ட் குடுக்கணு அந்த மாரி இருக் குள்ள அந்த மாரி உங்களுக்கு எதாவது கமிட்மெண்ட் இருக்குங்களான்ட்டு
இதுக்கு க்கு அதனால தா நா ஒர்க்கு வண்டேப்போ நா சிக்ஸ் மந்த் கோர்ஸ் வந்து வீ்ட்லேந்து பண்ற மாரிதா இருந்துச்சு
ஆன்லைன்லதா பண்றே நா வீட்டலருந்து பண்ற மாதிதா இருந்துச்சி
ம் ம்
சோ இப்படி கமிட்மெட் இருந்தனால தா நானு
பரால்ல பரவால்ல தண்ணி குடிச்சுட்டே பேசுங்க
இல்ல ஒண்ணு இல்ல இது சும்மா ஏற்காட்டுல க்கல்ல சோ சிக்கன் இருக்கு சோ அதனால ம் க்ளைமட் இதா இருக்கு அதனால
ஆனா கிளைமேட் எல்லா அந்த மெஸியா இப்ப நல்லாருக்கு இல்லங்க
ம் கண்டிப்பா இப்பவு நல்லாதா இருக்கு பால்கனியில தா நீன்னு பேசுறே அதல்லா ஒன்னுல்ல நல்லாதா இங்குது
ப்ரோ நாங்களு ஏற்காடு வரணு ஃபேமிலில வர மாறி ஐடியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வரணு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அங்க வன்ட்டு கொஞ்சோ ப்ரைஸு கொஞ்சோ கம்மியா சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கணு ஆனா கம்ஃபர்ட்டபுளா இருக்கணு அந்த மார்னா ஒரு த்ரீ டேஸ் பிளான் பண்ணியிருக்கோ நாங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாரியு பிளான் போட்டிருக்கோ செரி ஓகே ஒரு நாள் சமைக் இருக்கலா அங்கேயே வந்து எல்லா சமைச்சு சாப்ட்டுட்டு இருந்தா சுத்தி பாக்க முடியாது பாதி பேர் வந்ட்டு இப்டி சொல்றாங்க வரதே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபோர் ஃபை மெம்பர்ஸ்க்கு மட்டு தா வந்துட்டு மேரேஜ் ஆகல மீதி இரு ருக்கறவங்களுக்கு எல்லாமே மேரேஜ் ஆயிச்சு அவங்க என்ன சொல்றாங்க ஃப்ரரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்து மீட் பண்றதே வந்துட்டு அ ஹஸ்பண்ட் ஒத்துக்குன்னா மாமியாரு ஒத்துக்க மாட்டாங்க மாமியார் ஒத்துக்கனா ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாரி இருக்கு ஏன்ன சிங்கிலா இருந்தா பிரச்சனை இல் இப்ப வந்ட்டு பர்மிஷன் இல்லாம மூணு நாள் வந்துட்டு வெளிய வர முடியாது இல்லைங்களா
கண்டிப்பா
அதனால பொண்ணுங்க அப்படின்னா ஓகே அவங்க வந்துட்டு பசங்களு வராங் க அப்படினும் போது ஒரு ஒருத்தர் மைண்ட் செட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கு நீ போவ ஓகே ஆ அவங்க என்ன சொ சொல்றாங்க என் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கதை சொல்றாங்க ஒருத்தர் என்னன்றறாங்க நீங்க லேடிஸா போனா பிரச்சனை இல்ல பசங்க வராங்க அதா பிரச்சனை பிரச்சனன் சொல்றாங்க ஒரு சில ஹஸ்பண் என்ன சொல்றாங்க லேடிஸ் மட்டு போனா அது பயமா இருக்கு பசங்கன்னா கொஞ்ச சேஃபா பாத்துப்பாங்க அப்டியு சொல்றாங்க ஒரு சிலரு என்ன சொல்றாங்க ஆ எங்க அம்மா அப்பால்லா ஒத்துக் மாட்டாங்க
ம்
அ இப்ப வந்ட்டு கல்யாண ஆயிடுச்சு நா சொல்றது தா கேட்கணு உ இஸ் இஸ்டத்துக்கு வந்ட்டு எல்லா வந்ட்டு ஆட்டம் போடாத அந்த மாரி யார் அது ட்ரிப்பு பிளான் பண்ணது சண்ட போர்றது ஒரு ஒருத்தர உடைய மைண்ட் செட்டு வேற மாரி இருக்கு அதனால நாங்க என்ன பண்ணோ வரம்போது எல்லார சேர்ந்து வர்லா இந்த ஸ்டே பண்றது வந்துட்டு பொண்ணுங்கள்லா ஒரு தனியா ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிட்டு பசங்கள்லா ஒரு தனியா வீடு மாரி எடுத்து ஸ்டே பண்ணிக்லா சமச்சி எல்லா சாப்ட்டுட்டு தனித்தனியா அவுங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்லா மறுநாள் வந்துட்டு ட்ரிப்புக் கெளம் போது வந்துட்டு பஸ்ல ஒன்னா மீட் பண்ணிக்லாம்
அதுவு நல்ல ஐடியா தா
ஆ அந்த மாதிரி வந்து சொல்லிர்ணு அதுல ஒருத்தருடைய ஹஸ்பண்ட் மட்டு அவுங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா அ லவ் பண்ணிட் இருந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு தா ஆனா வேற கிளாசு நாங்க ஏ கிளாஸ் கிளாஸ்சு அவுங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க ம் ஹஸ்பண்ட் கிட்ட லவ் ஃபெயிலியர் ஆயிச்சு
ம்
அத வந்ட்டு அவுங்க ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையா வந்ட்டு சொல்லிட்டாங்க கல்யாண அண்ணைக் கே அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டாங்க அப்பெல்லா உ உன் சொல்லிட்டு அதுக்கப் பறமா என்ன சொல்றாங்க அ இப்ப பிரேக்ப் பண்ணட்டு எல்லா ஓகே ஒரு போன் கால் வந்தாலோ சந்தேகப்பட்றது நீ வந்ட்டு இன்னு அவன் கிட்ட தா பேசிட்ருக்கியா அப்டின் சொல்றது கொஞ்ச வல்கரா பேசுறது அந்த மாரி சந்தேக மாவே இருக்காங்க அவ என்ன சொல்றா நா உண்மையா இருக்ணுன் தா சொல்லியே சொன்ன ஆனா அதுவே வந்ட்டு இன்னி வரைக்குமே வந்ட்டு குத்தி காட்டிட்டே ஆக்சுவலா ஒரு பாப்பா வேற இருக்கு அவுங்களுக்கு அவுங்க என்ன சொல்றாங்க இப்போ டிவோஸ்சு பண்ண முடில கொழந்தைக்காக பைய அப்டின்னா கூட ஏதோ ஒண்ணு பண்ணலா ஏன்னா பொட்ட பொட்டபுள்ள வேற எப்டி வளர்க்றது ஒரு மெச்சூடே இல்லாமே இருக்காங்க இவ்ளோக்கு ஐ டி ல தா ஒர்க் பண்றாங்க ஒரு சவன் டி தௌசண்ட் மேல சம்பாதிக்கிறாங்க
ம்
ஆனா வந்ட்டு எல்லாமே வாங்கி தராங்க ஆனா வந்து அந்த ஃப்ரீடம் கெடையாது அவுங்க ஹஸ்பண்ட்டு நில்லுனா நிக்கணு உக்காரனா உக்காரணு அ ரொம்ப பாவு
இருக்கு கொஞ்ச பேத்துக்கு
ஆமா ஆனா நிஜமாவே ரொம்ப இன்னுரொம்ப வந்ட்டு ஒரு மாதிரி அடிமைத்தன பண்ற மாரியே எங்கேயு அனுப்ப மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக் போனாலு இவங்க பர்மிஷன் இல்லாம போகக்கூடா
ம்
அந்த மாரியெல்லா நினைக்கு போது ரொம்ப கொடுமையா இருக்கு அவங்க சூசைட் அட்டன் த்ல்லா பண்ணிருக்காங்க எனக்கு வேண்டா அவங்க அம்மா அப்பா வீட்டு சைடு சொன்னா வந்துட்டு ஆ இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்டின்னு சொல்றாங்க சப்போர்ட் பண்ண மாட்டேிக்கிறாங்க நீ வந்தன்னா இங்க வராதே அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு நா வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு நா ஏ ஏ சொந்த கால்யே நின்னுக்குறே டீச்சர் ட்ரைனிங் தா பண்ணியிருக்காங்க நான் கொஞ்சோ குழந்தை வந்துட்டு பெருசாச்சுன்னா போது நா டிவோர்ஸ் வாங்கிக்கிறே எனக்கு வோண்டா யாருமே எனக்கு தேவையில்ல நா என் கொழந்த நான் வாழ்றேன் நான் வேலைக்கு போறேன் அட்லீஸ்ட் இது கிடைக்கலையா ஏதோ ஒரு கம்பெனிக்காச்சும் போறேன் நானு
ம்
இப்படியெல்லா இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இப்படியெல்லாம் இருக் காங்களே ஓகே அதுக்கு அப்ப யோசிச்சுப்பேன் அதுக்கு நம்ம லைஃபே கொஞ்சோ பெட்டர் போல இருக்கே
கண்டிப்பா ஒருத்தர கம்பேர் பண்ணும்போது ஒன்னொருத்தரு பெட்டரா தா இருக்கு கண்டிப்பா
ஏனா இப்படியெல்லா இருக்கும் போது இவ்வளவு கொடுமே இப்ப என்ன சொல்ற அந்த பையன் வந்துட்டு இப்போ சேம் எல்லா ஒரே ஸ்கூல் தா ஆனா கிளாஸ் மட்டும் வேற வேற இப்ப எல்லா சொல்லிட்டு என்ன சொல்லி என்ன சொல்றா இல்ல அவனுக் இப்ப வந்துட்டு அந்த பையனுக்கு கல்யாண ஆகல இப்பெல்லா வந்துட்டு நா வந்துட்டு நான் உன்னை பாத்துக்கறேன் நீ டிவோர்ஸ் குடுத்துட்டு நீ வந்துரு நான் உன்னையும் பாத்துக்கறேன் இந்த குழந்தையும் நான் பாத்துக்றேன் அவுங்க வீட்டுல என்ன சொல்றாங்க ஆமா அவங்க வந்துட்டு இவ வந்துட்டு வேண்டா இல்ல இல்ல வேண்டா என்னால யாரும் இல்லாம என்னால தனியா வாழ முடியும் நீ அப்ப என் விட்டுட்டு போன வந்தானே நீ வந்துட்டு அப்போ அகேன்ஸ்டா பேசிட்டு நீ போயிட்ட நீ மட்டும் அன்னைக்கே ஓகேனு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தன்னா நான் கூடவே இருந்திருப்பல்ல
கண்டிப்பா
அந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்துட்டு எனக்கு வேண்டாம் கஷ்டமா இருக்கற டைம்ல நீ கூட வந்துட்டு என் கூூட இல்ல ஆனா இப்ப வந்துட்டு நான் இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்ற திருப்பி வந்துட்டு என்னை விட்டுட்டு போகமாட்டேன்னு என்ன நிச்சயோல்ல அதுக்கப்பற வந்துட்டு அவனு வேணா எனக்கு வந்து நீ பையன் என்ன பண்ணாலு ஓகே அப்பற ஊர்ல இருக்கிறவங்கல்லா என்ன தப்பா பேசுவாங்க
ஓ அது வேணா உண்மைதா
அவுங்க வீட்டு்ல என்ன சொல்றாங்க அந்த பையன் வீட்டுல வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ம் ஆ நீ ஏ பையனை கல்யாண பண்ணிட்டே அப்டின்னா ஏ பையனுக்காக வந்துட்டு இன்னொரு குழந்தை பெத்துக்கனு
ம்
யா பையனு க்கு பையனுதுன்னு ஒரு வாரம் செய்யணும் அப்டியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவுங்க இவ வந்துட்டு அடுத்தவ பொண்டாட்டிடா உனக்கு புரியுதா அடுத்தவன் பொண்டாட்டி கூட் டு வந்து ஊன் போண்ணாட்டின்னு சொல்ற